போ
ஹாய் பா எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நான் ரொம்ப நல்லாருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்களா
அ சாப்புட்ணும்னு நெனைச்சிதான் செஞ்சேன் சாப்புட முடில கொண்டு போய் கொட்டிட்டேன்
கொற்றளவுக்கு அந்த மாதிரி என்ன மாரியான விஷயத்த செஞ்சீங்க
நம்ம ஃபேவ்ரட் ஐட்டம் தான் பிரியாணி பண்ணேன் ஆனா மசாலா என்னமோ மாறிடுச்சுன்னு நெனைக்கிறேன் நான் இந்த நான்வெஜ்ஜு பண்ணா நல்லா இருக்குங்க அது ஏன் கைப்பக்குவமா இல்ல என்னா நான்வெஜ்ஜோட டேஸ்ட்டுனால நான் பண்ற சொதப்பல்சல்லா அப்டியே உள்ள ஆஃப் ஆகி போயி்டுதா என்னன்னு தெரில நான்வெஜ்ஜுக்கு ஒன்னும் பிரச்சன இல்ல இந்த எம்ட்டியா பிரியாணி பண்றது அப்டி இல்லன்னா இந்த காய்கறி போட்டு பண்றது இல்ல வெறும் சோயா பீன்ஸ் போட்டு பண்றது இந்த மாரில்லா பண்ணம்போது பாத்தீங்கன்னா எதாச்சும் ஒண்ணு அதிகமாயிடுது சாப்புட்றதுக்கே புடிக்க மாட்டிக்குது நீங்க எப்டி பண்ணுவீங்க
நானா எல்லாரும் சொல்வாங்க நல்லா இருக்குன்னு சொல்வாங்க ஆனா உண்மன்னன்னா பேப்பர்ல பிரியாணி அப்டின்னு எழுதி குடுத்தா கூட எனக்கு அத சாப்ட்ருவேன் அதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு அப்டின்ற மாரிதான் எனக்கு தோணும் ஏன்னா அந்த அளவுக்கு பிரியாணி மேல எனக்கு அது ஒரு அடிக்ட்டு மோகம் எப்டி வேணுமா சொல்லலானு வெச்சுக்குங்களேன் அந்த அளவுக்கு நானு பிரியாணி பிரியர் நறைய வி விதங்கள்ல வந்து ட்ரை பண்னும் அப்டின்ற மாதிரிலாம் ஆசை இருக்கும் ஆ முக்கவாசி பாத்தீங்கன்னா அ நான் வந்து மதுரை சைடு அந்த மாரி பாக்கும்போது சீரக சாம்பா ரைஸ்ல அந்த மாரி செய்யும்போது அதுக்கு வந்து சைடிஷ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும் இப்போ நகர்ப்புறங்கள்ல இப்போ சென்னை இந்த மாரி ஏரியால போய் சாப்ட்டிங்கன்னா அதுக்கு வந்து தயிர் பச்சிடி கத்திரிக்காய் அ அந்த மாரி காரம் அப்டி குடுப்பாங்க ஆனா வந்து இதுல பாத்தீங்கன்னா அது டோட்டலா வந்து வேற மாதிரியான சைடிஷ் தருவாங்க அந்த மாரி நீங்க எதாவது வெளியில சாப்ட்டு புடிச்சுதோ ட்ரை பண்ணிருக்கீங்களா
ஆ இல்லப்பா எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜீரக சம்பாளதான் எப்பவுமே நாங்க பண்ணுவோம் பாஸ்மதி அரிசி வந்துட்டு வெளிய வாங்கும்போது சாப்ட்டு பாத்துருக்கேன் ஆனா எனக்கு அது அவ்ளோக்கா பெரிய டேஸ்ட்டுன்ற மாரிலாம் தோண்ல ஆனா ஜீரக சம்பான்னா அந்த அரிசிய நம்ம கழுவும் போதே நல்ல ஒரு மணம் இருக்கும் அதனால எனக்கு அதான் ஃபேவரேட்டு் நீங்க இப்போ ஒரு கிலோ அரிசிக்கெடுத்து பண்றீங்கன்னு வைங்களேன் எல்லா திங்ஸுயும் எந்த அளவுக்கு எடுப்பீங்க சொல்லுங்க
ஆ பொதுவா பாத்தீங்கன்னா இந்த பட்ட, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டோ மூணோ அந்த அளவுக்கு தான் போடுவேன் பிரிஞ்சி எல அப்டினுவாங்கல்ல அத போடுவேன் அ கால் கிலோ வெங்காயம் கால் கிலோ தக்காளி ஆ வெறும் மெளகாத்தூளு அப்புறம் வந்து பாத் தீங்கன்னா தனியா தூளு நான் எப்பவுமே வீட்ல அரைச்சது தான் செய்வேன் அதனால வந்து தனியா தூள் அத் தனி டேஸ்ட்டு குடுக்கும் அ எல்லாத்தையும் இஞ்சி பூண்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த கறில மட்டனுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாவும் சிக்கனுக்கு அதிகமா போடுற மாரி இருக்கும் ஆ வதக் க்கி அந்த பக்குவம் வந்து பாத்தீங்கன்னா ஆ வெங்காயம் வந்து நல்லா வந்து ம் ப்ரௌனா வர அளவுக்கு கொஞ்சம் அந்த பொன்னிறம் சொல்லுவாங்கல்ல அதையும் தாண்டி ஒரு நெறம் வரும் அந்த ஸ்டேஜில தான் நம்ப வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ணும் ஒரு நூறு கிராம் போட்லான்னு வச்சுக்கோங்களேன் சிக்கன் பிரியாணி அப்டின்னா அப்புறம் தக்காளியும் பாத்தீங்கன்னா கால் கிலோ தான் போட்ணும் அது கூடயே பாத்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா எல்லாம் போட்டு வதக்கி தேவையான உப்பு காரோ எல்லாம் போட்டு அந்த தண்ணி வந்து ஒரு ஒருத்தரு ஒரு ஒரு விதமா வெப்பாங்க அந்த தண்ணியோட பக்குவமும் வந்து நம்ப கரெக்ட்டா வெச்சுட்டு நான் மோஸ்ட்லி குக்கர்ல செய்ய மாட்ட தண்ணி கொதிச்சு வரும்பொழுது பாத்தீங்கன்னா அரிசி போட்டுட்டு ஆ அரிசிய நல்லா கொதிச்சு வரும் போது சிம்ல வெச்சி தம் போட்ருவே அவ்ளோதான்ப்பா ஆனா எனக்கு வந்து டேஸ்ட்டு நல்லா வ ரோ
அது இதே அளவுக்கு நானோ பண்ணம்போது பாத்தீங்கன்னா சிக்கனோ இல்லன்னா மட்டனோ போட்டு பண்ணும்போது அந்த நான்வெஜ்ஜோட கொழுப்பு சேரும் போது நல்ல ஃபிளேவர் வந்துடுது ஆனா அது இல்லாம எனக்கு இந்த வெஜ்ஜு பிரியாணி பண்ணும் போதுதா அளவு ஏதோ சொதப்புது அப்போ ஒரு கிலோ அரிசி இப்பத்திக்கி நம்ம வெறோ காய் பிரியாணிதா பண்றோனு வெய்ங்களே எந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலா இஞ்சி தனியா அரச்சு போடுவீங்களா பூண்டு தனியா அரச்சு போடுவீங்களா இல்ல ரெண்டு சேர்த்து அரைப்பீங்களா
ஹ முக்காவாசி பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேர்த்து சம அளவுதான்ப்பா போடுவ இப்போ அம்பது கிராம் பூண்டு அப்டீன்னா அம்பது கிராம் இஞ்சி போடுவ இதுல என்ன ஒ முக்கியமான விஷயோ என்னன்னா நறைய பேர் வந்து புண் பூண்ட வந்து பாத்தீங்கன்னா முழுசா மொழு மொழுனு உரிச்சு போடுவாங்க நான் எப்பவுமே அந்த மாரி போட மாட் டேன் அந்த தலையு வாலையோ கட் பண்ணிட்டு அந்த தோல் வந்து அ ஒரு கால்வாசி இருக்கணோ அந்த பூண்டுல வந்து ஒட்டி இருக்கணோ ஆ இஞ்சி வந்து கண்டிப்பா அதோட தோல் வந்து விஷத்தன்மை நெறஞ்சது அப்டின்னு சொல்றதுனால நம்ம இஞ்சியோட தோலையும் வந்து நீக்கிட்டு சம அளவு போட்டு அரைக்கணும்ப்பா அ முக்காவாசி பாத்தீங்கன்னா ஒரு கிலோ அரிசிக்கு வந்து அது வெஜ்ஜா இருந்தாலு செரி நான்வெஜ்ஜா இருந்தாலு செரி ஆ நம்ம இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சோ அ அது திட்டமா போட்டாதா நல்லாருக்கோ இதுல சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து நம்போ அந்த கவுச்சித் தன்மை அதிகமா இருக்கிறதுனால மத்த பொருள்ல சேர்க்கறத விட கொஞ்சோ ஒரு ரெண்டு ஸ்பூணு அந்த மாரி எக்ஸ்ட்ரா சேர்க்கற மாதிரி வரோ
ஓ அப்டியா சேரி அப்போ ஒரு கிலோ அரிசிக்கு நீங்க வந்துட்டு ஒரு அம்பது கிராம் இஞ்சியும் அம்பது கிராம் பூண்டும் போடுவீங்க இல்லையா
ஆமா கண்டிப்பா முக்காவாசி பாத்தீங்கன்னா நானு எனக்கு அந்த கைய்யளவு கண்ணளவுதா எனக்கு இந்த அளவு சொல்லி ஸ்பூன் அளவு இந்த அந்த மாரி அளவு சொல்ல தெரியாது எனக்கு அது போடும்பொழுது நான் இப்போ இப்பம் கறிய வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து மட் டனா இருந்ததுன்னா இஞ்சி பூண்டு கொஞ்சூண்டு ஒரு அரை ஸ்பூணோ இல்ல அன் ஒரு ஸ்பூணோ கறிக்கு ஏத்தா மாரி இஞ்சி பூண்டு உப்பு அப்புறோ வந்து வெறு மிளகாய் தூள் தனியாத்தூள் எல்லாம் போட்டு விசில் விட்டுட்டு அது கூட தயிரோ கலந்து விசில் விட்டுருவேன் தண்ணி வந்து ரொம்ப கம்மியா இருக்கணோ நறைய கறி இருந்துச்சுன்னா நம்ம தண்ணி கூட நம்ம அதுல ஊத்த தேவயில்ல மட்டனாருந்தா இதுவே நம்ம சிக்கன் பிரியாணி அப்டி செய்யிறோம்னா மசாலாவை தடவி இதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெறும் மிளகாத்தூளு உப்பு தனியாத்தூளு அப்புறோ வந்து தயிரு தயிர் கொஞ்சோ நெறைய ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி ஹ ஊற வெச்சுட்டு அதுக்கப்புறோ இங் வதக்குணோம்னா அந்த உப்பு காரம் எல்லாம் அந்த கறில வந்து ஊறிருக்கும் நம்மளுக்கு அப்ப அந்த நெறைய நம்ம வெளில சாப்பிடம்பொழுது பாத்தீங்கன்னா இப்போ அந்த மாரி இப்பெல்லாம் ஃபர்ஸ்ட்டு மாதிரிலாம் இல்லப்பா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த டேஸ்ட்டுன்றது மாறிப் போயிறுச்சினுதான் சொல்லுவோ ஹோட்டல் டேஸ்ட்டு அதுலலாம் பாத்தீங்கன்னா அந்த கறில வந்து மசாலா இறங்கிருக்கும் நல்லா ஆனா இப்ப இருக்கிறது அந்த மாரி இல்ல இந்த மாரி முறைப்படி செஞ்சீங்கன்னா உங்குளுக் கு அந்த மசாலா வந்து நல்லா ஊறிருக்கோ
ஓ அப்டியா நானும் இந்த மாரி பண்ணதில்ல ஏன்னா இப்போ சிக்கன்னா நம்ம கொழம்பு வைக்கும் போதே பாத்தீங்கன்னா தூக்கி அப்டியே டேரக்ட்டா போட்டு வேக வச்சிருவோம் அந்த ஆவியிலேயே வெந்து வெந்து உள்ள வந்து மசாலா புடிக்கும்னு சொல்லுவாங்கல்லையா இப்ப அந்த மாரிதான் நானும் இத பண்ணிட்ருந்தே இனி நீங்க சொன்னது ஒண்ணு ட்ரை பண்ணி பாக்கணோ எனக்கு வந்து இந்த சிக்கன்லாம் வந்துட்டு சில டைம் ஃப்ரை பண்ணிட்டு பிரியாணி பண்ணுவாங்கல்லையா சில்லி பிரியாணின்னு சொல்லிட்டு அந்த மாரி நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா
ஹ முக்காவாசி அந்த மாதிரி ட்ரை பண்ணது இல்ல அ ஆனா வந்து இந்த ஹைதராபாத் பிரியாணி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த லேயர் பிரியாணி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கிற அதுமே வந்து நல்லா இருக்கும் அது என்னன்ன சாதத்தை தனியா வடிச்சுட்டு அ அது வந்து அ வெங்காயத்த வந்து நம்ம வந்து பொன்முருகலா வறுத்து நம்ம தனியாக எடுத்து வெச்சுட்டு அ சிக்கன் எல்லாத்தையும் நம்ம வதக்கும் அ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் வதக்கி அதுக்க ஏத்தா மாரி இந்த கொஞ்சோ அரிசி கொஞ்சோ அந்த வ தக்குன அந்த மசாலா அதுக்கப்புறோ அரிசி ம் அதெல்லாம் போட்டு லேயர் மாதிரி செய்யும்பொழுது அது ஒரு தனி டேஸ்ட்டாருக்கோ அது வந்து ரொம்ப நல்லாருக்கோ அந்த டேஸ்ட்டும்
ஓ அப்டியா ஆனா நான் இது வெரிக் கோ சாப்ட்டது இல்ல ஆனா அது எப்டி நல்லா இருக் ன்னோ தெரியுல செஞ்செப்பாவது ஒருநா ஒரு நாள் சாப்ட்டு பாக்கணோ இல்லன்னா செஞ்சது கடையில இருந்து வாங்கி சாப்பிட்டு பாக்கணோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கிலோ அரிசி எடுக்குற அப்டீன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்குவே நூறு கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்துக்குவே அ நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயோ எடுத்துக்குவே மூணும் போட்டு அரச்சிட்டு அது போடும்போது பாத்தீங்கன்னா அந்த இஞ்சி பூண்டோட அந்த காட்டு காரம் இதெல்லா இருக்குங்கள நான் எக்ஸ் ஸ்ட்ராவா மிளகா பொடியோ இதுவும் கூட அதிகமா போட மாட்டேன் காரம் ஏதாச்சு ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் தனியான மிளகா பொடி போட்டுக்கு இல்லைன்னா நம்ம அந்த வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஃபுல்லாவே சேர்த்துருப்போம் இல்லையா அதோட காரமே கொஞ்சம் கொஞ்சோ செட்லாகும்னு சொல்லிட்டு விட்ருவ
அது கரெக்ட் தான்ப்பா நம்ம அந்த இஞ்சி பூண்டு நறைய சேர்க்கும் பொழுது அது வேற விதமான காரமா இருக்கோ எல்லாமே வந்து கொஞ்சோ திட்டமா நம்ம போடும்பழுது பாத்தீங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் குடுக்கு ஆனா வீட்ல எங்க ஹஸ்பண்டக்கு வந்து ரொம்பவே பிடிச்சமானது நான் செய்றதுன்னா அது பிரியாணி அப்டீன்னு கூட சொல்லலா அந்தளவுக்கு ரொம்போ பிடிச்சதுனால அது அதிகமா செஞ்சி செஞ்சி பழகிட்டனான்னு தெரியுல கொஞ்சோ இது நல்லாவே வரோன்னு சொல்லலா இதுல என்னனாப்பா நான் எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவுங்க இருந்தாங் க அவுங்க வந்து பாத்தீங்கன்னா அ எ முஸ்லீம் ஃப்ரெண்ட் அவுங்க அவுங்க பாத்தீங்கன்னா முக்காவாசி பாத்தீங்கனா அ நம்ம தயிரு வந்து நம்ம சேப்போ பாத்தீங்களா அது வந்து என்னானா அதிகமா சேக்குறாங்க அந்த தயிர் சேக்கும் போது அந்த டீஸ்ட் வரோ அப்டீன் றா மாதிரி சொல்றாங்க இன்னோன்னு என்னன்னா நம்ம புதினா கொத்தமல்லி வந்து நறைய போடுவோம்ல அந்த மாதிரி இல்லாம இப்ப ஒரு கிலோக்கு பாத்தீங்கனா ஒரு கைப்புடி அளவு புதினா அதுவே வந்து கொத்தமல்லி் பாத்தீங்கன்னா ரெண்டு கைப்புடி அளவு கொத்தமல்லி போடுனோ இல்ல மூணு கைப்புடி கூட போடுங்க ஆனா புதினாவ கம்மி பண்ணுட்டு கொத்தமல்லி அதிகம் பண்ணுங்க டேஸ்ட் இருக்கோன்னாங்க ஆனா அவுங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சே உண்மையாவே அந்த டேஸ்ட் வந்து ஆ நல்லாவே இருக்குதுதா சொல்லலாம்ப்பா
ஓ அப்புடியா சா நான் ஒரு டைம் வந்துட்டு இந்த புதினாவோட காம்பு சேர்த்து போட்டுட்ட போல இருக்கு ஏன்னா எங்க வீட்டுக்கார தா கிளீன் பண்ணி வெச்சாரு நான் இந்த மாரி அப்டி ஒரு ரெண்டு கைப்பிடி எடுத்து போடுவோம் ஒரு கிலோ அரிசிக்கு அப்புடி போடும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சோ கசப்பு வந்துருச்சு எனக்கு நான்வெஜ் பிரியாணிக்கு அந்த கசப்பு ஒண்ணுமே தெரியமாட்டேங்குது ஆனா இந்த எம்டி பிரியாணியா பண்ணும் போது அந்த புதினா ஒரு மூணு இலை நாலு இலை சேர்ந்து அப்படியே கிள்ளி போட்டுருருவாங்க இல்லையா காம்பும் கொஞ்சம் இருக்கோ அது ஏதாச்சும் சேர்த்து போட்டா பிரியாணி கசப்பு வருமா
அந்த மாரி வர்றதுக்கு வாய்ப்பு இல் ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம கடைகள்ல வாங்கி சாப்பிடும்பது பாத்தீங்கன்னா அந்த காம்போட தான் அப்படியே சேர்ந்து கட் பண்ணி போட்டிருப்பாங்க அப்ப நம்ம சாப்பிடும் பொழுத அந்த காம்பு எல்லாம் கூட நம்மளுக்கு அது வரும் தான் என்னன்னா நம்ம நங்கா கட் பண்ணி போடும் போது எது ஒண்ணுமே அதிகமா பொழுது பா்த்தீங்கன்னா இவ்வளோ பொருளுக்கு இவ்வளோதா சேர்க்கணும்னு ஒரு வரமுறை இருக்குல்ல அதை தாண்டி நம்ம சேர்க்கும் பொழுது அந்த டேஸ்ட் மாறும் கம்மியா சேர்த்தா கூட பரவாயில்ல அதிகமா சேர்க்கும் பொழுது கண்டிப்பா மாறும் ஒரு முறை நீங்க வீட்டுக்கு வாங்க கண்டிப்பா செஞ்சு தரே
ஓ கண்டிப்பா அங்க நானும் ஒரு டைம் சாப்பிடுறதுக்காவே வரேன் ஓகே ரொம்ப நேரம் பேசிட்டோம் நெனைக்குறே
ஓகேப்பா பாய்
பாய்